வணக்கம்க்கா
வணக்கம்மா என்ன பண்ணிட்ருக்க
நா அந்த காஃபி வக்கிறக்கு அன்னைக்கு லேட் ஆயிருச்சு
ஆஹ்
தலவலியா இருக்குன்னு சொல்லிட்டு காஃபி வச்சிட்ருக்கே
செரி செரிப்பா சாப்பாடு இதுக்கு அப் இல்ல குடிச்சுட்டே நானு ஆஹ் எனக்கு கரெக்ட்டா அஞ்சு டு ஆறுக்குள்ள கெடச்சிறணு
இல்ல பால் வந்து எப்டிங்க்கா நீங்க சொசைட்டில வாங்க்கிவீங்களா
இல்ல சொசைட்டியு எனக்கு இங்கிருந்து ஒரு நூறு மீட் எட்ற தொலைவுலதா இருக்கு இருந்தாலு பேக்கெட் பாலேதா எனக்கு செட் ஆவு எனக்கு அந்த பால் புடிக்கிறது இல்ல
ஓ பசும்பால் புடிக்காதுங்களா ஆஹ் ஆஹ்
இன்னைக்கு நா அதுல தண்ணி கூட மிக்ஸ் பண்ண மாட்டே ஏ அப்டியே காய வச்சு கலை எனக்கு அது செட் ஆக மாட்டேன்து நம்ம காஃபி தூள அதுல போட்டா வேற டேஸ் தெ தெரியுது பேக்கெட் பால்ல குடிச்சு பழகிதுனால இன்னைக்கு இதுவே சரியாப்படுது ஏன்னா எங்க வீட்ல யாருமே காஃபி குடிக்க மாட்டாங்க நான் ஒருத்தி மட் தன்னா அர லிட்ரு பால் வாங்குனனா நானு சாயந்தரன்னா வேலை செய்யறத்துக்கு வர் தருவாங்க வீட்டு வேல
செரி செரிக்கா ஓ ரெண்டு நேரமு ஓ செரி செரிக்கா அது எவ்ளோக்கா பிரைஸ் எவ்ளோக்கா அத் இந்த அர லிட்ரு பாலு
நாப்பது ரூபா
நாப்பது ரூபா
ஆஹ் அது ஆஹ் டெய்லி வாங்கிப்போ ஒரு நாளைக் ச்சு அர லிட்ரு காலி அது காலைல ஒரு டீ சாயந்திரோ ரெண்டு டீ எக்ஸ்ட்ரா கொஞ்சோ வரு அடுத்த நாள் காலைல நா வச்சுப்பே அதாவது ஒரு நாலு டீ போடுவ அர லிட்டர் பால்ல நால் டீ நாலு காஃபி அது மாரி எனக்கு கொஞ்ச திக்கா இருந்தாதா புடிக்கு அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து யாருமே குடிக்காம நான் ஒருத்தியே வாங்கி -வாங்கி குடிச்சு- குடிச்சு அப்டி பழகிட்டே
செரிக்கா
அதனால எனக்கு மாட்டுப்பால் பிடிக்க மாட்டேது தயிர் தொய் வைக்கிறதுக்கு நான் அப்பப்போ அத வாங்கி தொயி வச்சுப்ப
ஹும் இப்ப மா மாட்டுப்பாலுமேக்கா இதுக்கொசரம் போய் மாட்டுப்பாலு தனியா போய் வாங்கிட்டு வந்துருவீங்களா
தயிருக்கு மட்டு ஆமா
தயிருக்கு மட்டு நா தனியா வாங்கிடுவே
செரிக்கா
தயிரு பேக்கெட் தயிருதா வாங்கிர்றோ பத்து ரூபா பாக்கெட் வருது கப் தயிர் வருது
ஆஹ் இல்லக்கா இப்ப இங்கேயுமேக்கா பத்து ரூபாங்கறம்போது ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா ச்சு இந்த ஃப்ரீ ஃப்ரிட்ஜுல வைக்கிறாங்களா அதனால ரெண்டு ரூபா பன்னெண்டு ரூபாங்கிறாங்க
அப்பிடியா இல்ல ஒரு சிலரு பாலுக்கு தயிருக்கெல்லா எக்ஸ் சொல்றது கெடையாது ஆனா இதுக்கு மட்டும்தா இங்க ஜூஸ்க்கு மட்டுந்தா தண்ணிக்கு மட்டு்ம்தா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க
ஆஹ் -ஆஹ்
மத்ததெல்லா அதே ரேட்டு் மாரிதா இருக்கு
இப்போ பத்து ரூபா பாக்கெட்னா ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா ப பன்னெண்டு ரூபா பாலு அதனாலயே நா இந்த பாக்கெட் பால் வாங்குறதே இல்ல அதனால சொசைட்டி பாலே வாங் கிறது எப்பமே நாங்க நாப்பது ரூபாய்க்குதா நீங்க சொன்ன மாரி வாங்க்கிவோ காலைல ஒருக்கா டீ அப்புறோ சாயந்தரோ ஒரு டீ அது இல்லாத உம் நாங்க மட்டுந்தா வச்சு குடிப்போ அவருக்கு தெரியாது
அது நீ ஒரு லிட்டர் நாப்பது ரூபா சோஸ் சைட்டி பாலு இது அர லிட்டர் நாப் ஒர்ரூபா
கூப்புடு அதா -அதா
நம்ம இதுல தண்ணி ஊத்திடுவோ இல்லையா நெறைய
ஆஹ் ஆமாக்கா
தண்ணி ஊத்தாம அப்டியே அந்த அளவு வரும்
செரிக்கா செரிக்கா செரிக்கா ஆஹ் இங்கியுமே அப்புடிக்கா இங்கேயுமே அப்படிதான் பால்ல அவ்வளவு தண்ணி ஊத்த மாட்டாங்க ஏன்னா சொசைட்டி போது வெளிய பால் சேல்ஸ் ஆகுது இல்லங்கா
ஆமா
அதனால தண்ணி ஊத்த மாட்டாங்க
ஆமா ஆமா
ஏன்னா அது வந்து அவங்க பாலை வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உம் கேன்சப் பண்ணிருவாங்குங்கிறதுக்காக தண்ணி மோஸ்ட்லி ஊத்த மாட்டாங்க
ஆமா அதுல தெரியும் சொசைட்டில தண்ணி ஊத்த மாட்டாங்க வீட்டாந்த இடத்துல இருந்து ஊத்துறவங்க தண்ணி ஊத்துவாங்க நான் சொசைட்டில இருக்கிற பழதான் சொல்றான் இந்த பேக்கெட் பால் நீ குடிச்சு பழகிட்டேன்னா அது உனக்கு தனியா தான் தெரியும்
ஆமமாமாவித்தியாசம் தெரியும் வித்தியாசம் தெரிய்கா கண்டிப்பா
ஆஹமா
உஹம் அப்புறம் வந்து தயிர் போட்டுட்டு அதுல வந்து சில ஒரு டைம்கா சில வெண்ணெய் எல்லாம் எடுத்துருவேங்க்கா ஒரு சில டைம்ல
தயிர்
ஆஹ் தயிரு போட்டு அந்த ரெண்டு கா மத்து விறுங்கலங்கா மத்து வச்சு கடைஞ்சி சில டைம்ல என்ண்ணெயையும் எடுத் து அந்த வடிகட்டி கொஞ்ச எடுத் த்துருக்கே அப்புறம் இவே என்ன பண்ணிக அத டேஸ்ட் பிடிச்சுமோ அது சாப்பிட ஆரம்பிச்சேன்
உஹும் ஹும்
அப்புடியும் ரொம்ப திக்கா வெளி வருது அதுமே எருமப்பால் தாக்கா வாங்குவோம் இ தயிருக்கு மட்டும்எருமப்பாலு டீ காஃபி வைக்கிறதுக்கு வந்து பசும்பாலு டீ காபி வந்து பசும்பால் போட்டா நல்லா இருக்கும் எருமப்பால் வந்து தயிருக்கு நல்லா இரு ப்ப
அப்படியா நான் இன்னும் எருமப்பால் வாங்கனது கிடையாது தே இங்க
போட்டு பாருங்களே அப்படியே என்னா நெயி திரண்டு வரும் அதில்லாத வந்து
சொல்லிருக்காங்க எனுக்கு இந்த எடத்துல வந்து எனக்கு வேற ஒருத்தரு சொல்லியிருக்காங்க வேற ஒரு டேரியில அதாவது எங்க வீட்டாண்டயிருந்து ஒரு கிலோமீட்டரு தூரத்துல இன்னொரு டேரியிருக்கு பால்டேரின்னு அந்த எடத்துல எருமமாட்டு பால் கூடயிருக்கு க்கு நெனைக்குறே யாரோ சொல்லியிருக்குறாங்க ஆனா இன்னொன்னா அது வாங்கி குடிச்சு இதுவுல்ல பாத்ததும்யில்ல
பால் வந்து ரொம்ப வெள்ளையாயிருக்கோ எரும பாலு பசும்பால் வந்து மஞ்ச கலர் இல்ல லைட் மஞ்ச கலர் ஷேடாயிருக்கு
உம் ம் டேஸ்ட்டு பா காபிக்கு நல்லாயிருக்காத அது
காபிக்கு வந்து சுத்தமா சப்புன்ருக்கோ எரும பாலு தயிருக்கு வந்து எரும பால் கெட்டியாயிருக்கு தயிர் போட்டா பசும்பால் வந்து டீ காபி கி சூப்பரான் டேஸ்ட்ருக்கு அதுல டேஸ்ட்ருக்காது அப்டியே என்னதா திக்கா வெச்சாலோ சப்புன்ருக்கு
அது தயிரு -தயிரு திக்காயிருந்தா- திக்காயிருந்தாலுமே அது தயிர் டேஸ்ட் வருதா எருமப்பால்ல
டேஸ்ட்டாயிருக்கோ தயிரோ தயிர் கொஞ்சோன்டு போட்டாலே டேஸ்ட்டாயிருக்கோ ஆனா டீ காபிக்கு செய்ற அத விட ஒரு அஞ்சுரூவா மூன்ரூவா அதிகோ
எரும பால்ல
ஆமாக்கா
சேரி செரி
பசும்பால்ல அவ்ளோக்குயிருக்காது பசும்பாலு இப்ப நாப்பது ரூவானா இதுல வந்து நாப்பத்தஞ்சு அம்பது அப்டி விப்பாங்க பத்து ரூவா முன்ன பின்ன ஏன்னா இது வந்து கெடைக்கறதில்ல யாருக்கா அந்த எருமபாலு
ஆமா
பசும்பாலு வந்து ஈஸியா கெடச்சிரோ
உம் உம் ம்
அதனால இது வந்து இது ரேட் அதிகோ அதுக்கு ரேட் கொஞ்சோ கம்மி
இல்ல நானு கேட்டுப் பாக்கறே ஏன்னா என் பையனோட ஃப்ரெண்டு ஒருத்தரு
ஒடம்பு மட்டும் ஏர்லனா நீங்க த இது பசும்பால் மாடு ம் ஒடம்பு மட்டு ஏறாம இருக்கிறவங்களுக்கு நீ எருமப் பால் தயிர் மட்டு சும்மா ஒரு வாரோ மட்டு குடுத்து பாருங்க அப்றோ எங்கிட்ட சொல்லுங்க எப்டி ஒடம்பு கும்மு ம்முன்னு ஏறுரு அதுக்கு
நீ ஏம்ப்பா திடீர்னு இப்டி சொல்ற நா இப்பதா சாப்ட்டு பாக்கலான்னு ஆஸ்
ஐயோ நெஜந்தா ஆனா து இல்ல உண்மையதா சொல்றே ஒடம்பு அப்டி ஏறுங்க்கா அந்த எருமப்பாலுக்கு
அதுதா சொல்றே நா இப்ப குண்டா இருக்கே ஒடம்பு கொறைக்கணுனு நென் வச்சிட்ருக்கே சரி நீ அது
இல்ல இல்ல ஆனா சாப்பிட்டு தூங்கக் கூடாதுக்கா ஆ ஆனா தயிர் சாப்ட்டு தூங்கக் கூடாது தூங்காம இருந்தீங்கன்னா அது ஓகே தூங்கக்கூடாது கொஞ்சம் நட ந்து குடிக்கோனு உடனே படுத்தனு வச்சுக்கோ ஒடம்பு அப்டி ஏறிரு வெயிட் போட்ரு
ஆனா நா சொ நீ சொன்ன மாரி ஒரு முறையாவது நா அத வாங்கி ட்ரை பண்ணி
கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்புறோ சொல்லுவீங்க நீங்க பரவால்லயே எரும பாலு இவ்வளவு திக் க்காருக் க்கா அப்டின்னு கேப்பீங்க
எருமப்பால்ல காய வச்சுட்டு பசும்மாட்டு நெய்யி இது புறமொரு சொல்வாங்க இல்லையா
ம் அதல்லா ஒண்ணும் இல்லக்கா ரெண்டும் வந்துரு நா எல்லா மாத்தி மாத்திதா பண்ணுவே அதெல்லா வந்துரு புளிச்சிருந்தா தேவ அது வந்து பசு மாடு என்ன எரும மாடு
ஒரே மாரி அதெல்லா ரெண்டு ஸ் சேமா வந்திருக்கு அதுக்கெல்லா ஒன்னும் பிரச்சன இல்ல நான்ல்லா மாத்தி மாத்திதா போடுவே இப்போ ஒரு நேரோ பசும்பால் வாங்கிட்டு வருவாரு நான் டீ குடிக் க்கறனால எனக்கு பசு எருமப்பால் வந்து தயிர் போடுறதுக்கு மட்டு வாங்கிட்டு வந்து குடுப்பாப்டி நா என்ன பண்ணுவேன்னா பசும்பால் வந்து டீ வச்சுக்குவே எரும பால் வந்து தயிர் போட்டுக்குவே ஏன்னு கேட்டா இதுதா இந்த இது இந்த கான்செப்ட்டுனாலதா அப்டி பண்ணுவனா
உம்
இந்த தயிரு இருந்ததுன்னா அதுல மாத்தி ஊத்திக்குவே அதனால தொரஞ் தோஞ்சிரு ஆனா
ஆ ஆ ஆ
அந்த பிரச்சன இல்ல தோஞ்சிரு ஆனா நல்லா கெட்டியா இருக்கு அப்டியே இந்த எப்டி பன்னீர் எல்லாம் பாத்திருக்கீங்களா
ஆமா
பன்னீர் எப்டி கெட்டியா இருக்கும் கும் அதே மாரி கெட்டியா இருக்கும் அப்டியே அல்வா மாரி இருக்கும் அந்த எரும பாலுக்கு அதுக்கும் பயிட்டா இருக்கும் ஆம் எனக்குமே பிடிக்கும் கா தினமும் தயிர் போடாம இருக்க உம்
டும் எதுவுமே போட மாட்டேன் வெறும் தயிர் பிர்ஜல இருந்துச்சுன எடுத்து-எடுத்து சாப்ட்டுருவன் என் குழந்தைக்கு கி ஹா அதாவது பாப்பாக்கு பாப் பா பொறந்த புதுசல ஐஸ்கிரீம் குடுப்பாங்க நறைய பேரு புதுசல இல்ல அதாவது வந்த ஒரு ஆறு ரெண்டு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் உக்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்கல்ல அத புடிச்சி அந்த ஸ்டேஜ்ல நானு ஐஸ் கிரீம்க்கு பதில் அவுளுக்கு கப்பு கப் ப்பா தயிர் தான் குடுப்பேன் தயிர்கப்பு அதுவும் ப பத்து ரூபாய் இதுவும் பத்து ரூபா ஒரு கப்பு தயிர் வாங்கிட்டு ஸ்பூன் போட்டு குடுத்துட்டேன்னா வெறும் தயிரே சாப்ட்டு சாப்ட்டு பழகிட்டா அப்புறம் கிட்டத்தட்ட மூணு வயசு வரைக்கும் வெறும் தயிர் சாதத தவர வேற எதுமே சாப்டமாட்டா அவ அதுக்கப்புறம் தான் கொஞ்ச கொஞ்ச கொஞ்சமா ந அந்த காரத்தை பழகனேன் கூலுக்கு போம்போதும் டெய்லியும் தயிர் சாதம் குடுத் தனப்ப போயி அவுங்க ஸ்கூல் மிஸ்ஸு திட்டி எல்கேஜில அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் காரம் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சேன் இன்னி வரிக்கும் நையன்த் படிக்கிற சாதம் கொலம்பு எந்த கொலம்பு செஞ்சாலும் அல மிக்ஸ் பண்ணி ஒன்னா தான் குடுத்து விடணும் ஒரே பாக்ஸ்ல
ஓ எனக்குமே சாம்பார்ல வந்து தயிர் போட்டு சாப்ட்டா ரொம்ப புடிக்கும்
சாம்பார்ல தயிர் போட்டா எங்க வீட்டுக்காரு அந்த மாரி தான் இல்ல எங்க வீட் ட்டுக்காரு அப்டிதான் பண்ணுவாரு சாம்பார்ல ரசத்துல
ரசத்துல கூட அவ்ளோ டேஸ்ட்ருக்காது நீங்க சாம்பார்ல போட்டு சாப்ட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும்
இல்ல சாப்ட்ருக்கேன் அவரு அதுதா சொன்னனே கலந்து சாப்டுவாரு நா திட்டினேருப்பேன் ஏ என்னடா ஏதாவது தனி தனியா இது பண்ணி சாப்டு ப்பா அப்டின்னா நீ இதை சாப்பிட்டு பாருனு ஊட்டி வுட்ருவாரு ஆனா நல்லா இருக்கும் அதுவு
ஆஹ் சரிக்கா உம் சாம்பார்ல புளிக்குழம்புல இதெல்லாம் தயிர் போட்டு சாப்ட்டா சூப்பரா இருக்கும்
ஆமா
நான் சாப்டுவே அது புடிக்கும் எனக்கு ரொம்ப புடிக்கும் ஆனா
ம் ம்
அஹ் அப்புறம் வந்து என்னக்கா
டிவில சீரியல் எல்லா
சீரியல் எல்லாம் ஒண்ணு கூட அதக்கா டிவி இருக்கு அங்கற வந்து பேர்ல செல்லு மட்டும்தான் அதுலதான் கனெக்ட் பண்ணி பாப்பா அப்பப்போ எதுவுமே போட்டு விட மாட்டேக்கா என்ன நடக்குதுன்னே தெரியாது எனக்கும் ஆசையா இருக்கு ஏதோ ஒரு சீரியல்னாது பாக்கலா ஒரு ஒரு ஒரு இந்த ஒரு மனசு ரிலாக்ஸானாது இருக்கும் இவரு சீரியல் பாத்தா கெட்டுபோயிருவின்னு டிவி கூட இருக்கு
நம்பர் என்ன நம்பர் வச்சிருக்க ஜியோவா
ஆமாக்கா ஜியோ
ஜியோன்ன ஹாட் ஸ்டார் இருக்குல்ல அது போட்டுக்கோங்க அது ஃப்ரீதான
இங்க திசே இழுத்துருக்கறேகா அதுக்கு அமௌண்ட் கட்னா கெட்டு போயிருவேன்னு டிவியே போட்டு விட மாட்டேங்கிற அப்டி
அதுதான் சொல்றேன் நம்ம மொபைல்லயே ஹாட் ஸ்டார டவுன்லோடு பண்ணிக்கோங்க ஜியோக்கு வந்து அது பிரீ தான் நம்ளுக்கு ஆமா அதுலயே இப்ப எல்லா சீரியலும் பாத்தனா டிவி இருக்குது கனெக்ஷன் ஒரு பக்கம் குடுத்தாலுமே நான் அது டிவியே பாக்கறது கிடையாது பாவும் பொம்ம படம் போட்ரு ப அத மீறி ஓடுச்சுன்னா எங்க வீட்ல விஜய் டிவி இந்த போகோ இந்த மாரிதா ஓடுமே தவிர வேற எந்த சேனலும் மாத்த மாட்டோம் ஆனாலும் நான் சும்மா இருக்கும்போது இது நானு மோஸ்ட்லி ஒக்கார மாட்டே உம் படுத்துட்டேதா இருப் பண்றனால ஃபோன்லயே அந்த ஹாட் ஸ்டார்ல எந்த சீரியலா இருக்கட்டும் நம்ம இந்த குக்கு வித் கோமாளி ஆ சரிங்க சரிம்மா நன்றி நான் அப்புறமா பேசுறேன் சரிங்களா ஆ சரி